சஞ்சின்
ஹலோ
ஹலோ சஞ்சய் எப்படி இருக்க என்ன பண்ணிட்
நல்லா இருக்கே அக்கி நான் நல்லா இருக்கேன் இருக்கன் நீ எப்படி இருக்க நான் சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் நீ சாப்பிட்டியா
ஆஹ் சாப்
என்னா சாப்பிட்டா ஆஹ்
இன்னைக்கி சாப்பாடு சாப்பாடு ரசம் சாம்பாரு நீ என்ன சாப்பட நீ என்ன சாப்பட
நா வந்துட்டு இது சாப் ஆஹ் முட்ட வாங்கிட்டு வந்து முட்டைய ஒட ச்சி ஊத்தி சாப்பாடு வந்து இருந்துச்சு எடுத்து போட்டு கொஞ்சோம் முட்ட சாதம் மாரி அப்படி செஞ்சு சாப்படேன் சாப்பாடு சுவை அருமையா இருந்துச்சு ஏ முட்ட சாதம்டா இல்ல இல்ல சிக்கன் சாதம்ல முட்ட சாதம்
எங்கயாவது வெளிய போனியா இன்னக்கி
ஆஹ் இங்க போனேன் கோயிலுக்கு போயிருந்த கோயி குப்போ ரொம்ப இதா இருந்தது
உஹம் பொங்க வச்சியா
ஆஹ்
பொங்கல் வச்சீங்களான்னே குடும்பத்தோட
பொங்கல் இல்ல பொங்கல் அடுத்த டைம் தான் வைக்கனும்
ஹிம் ஹும்
பொங்கல் இந்த டைம் இல்ல அடுத்த டைம் போனும்னா நாப்பது அதெல்லா வேண்டாம் கீ கோயில்லாம் அதெல்லாம் பண்ண கூடாது சரியா
உம்
கோயில அத பண்ணவே கூடாது கோயில பொங்கல் வச்சி கோழி எடுத் த்த அந்த மாரி அத விட்டுட்டு ரச வைக்க சொல்றா அஹ் அது எப்டி முடியு சல்லா அது அது பண்பாட மாத்ற மாரி இருக்கு
கிடவெட்டு வெட்டி குழம்பு வச்சி சாப்டுங்க
ஆஹ
இப்ப கிரிக்கெட் வெளாயாட போணியா
ஆஹ்
கிரிக்கெட் வெளாட போனிய இன்னிக்கு
இன்னிக்கா இன்னக்கு போல
யா
கொஞ்ச வேல அதா நால போகல நாதா சொன்னல இன்னிக்கு கோயிலுக்கு போய்ட அதனால நா போகல போட்டுங்களா
மத்தவங்களா வெளாட போவாங்ளா
மத்தவுங்ளா ஆஹ் மத்தவங் வெளாட போனாங் இன்னிக்கு எட்டு பேரு தா போய்ருந்தாங்ளா நா இல்லாதனால இன்னிக்கு போட்டு ரொம்ப கம்யா இதாயிடுச்சு அதனால மத்தமா எட்டு பேர்தா போனாங்க அதுவு கேட்ட பசங்ட்ட ஏன்டா வேளாலயான்ட்டு ஆன நீங்க இல்ல சொன்னானுங்க அதுபுலாங் வந்துட்டு ஆளுங்க வேற கம்மியா இருந்தாங்க நாலு நாலு பேர் தா இருந்தனால கம்மியாதா வெளாண்டாங்க
நீ அடிச்சா சிக்ஸ்சு ஃபோர் தா போவும்
நா அந்த சிக்ஸ் கெடயாது க்கி நா வந்துட்டு விக்கெட் கீப்பர் இந்த பேட்டிங்கு பவுலிங் இதெல்லா நா எதிர்பாக்க மாட்ட நம்ம எப்பவு விக்கெட் கீப்பிங் தா மெய்னு
பந்து பொரிக்கி போட்டு கம்முனு ஒக்காந்துகணு
பந்தப் பொருக்கி போரது கெடயா வா ஒரு பவுலர் ஒரு பேட்ஸ் மேன் ஒரு ஆல்ரவுண்டர் இது தா எல்லாத்தோட விக்கெட் கீப்பர் தா இருக்குறதுலே டேஞ்சரஸ் கொஞ்சோ மிஸ் தானாலு இதுதா
நல்லா பேசுற ஒரு நாளு இல்ல நல்லா பேசு ற ஒரு நாள் வந்து தெரியு விக்கெட் கீப்பரா இல்ல பந்துப் பொருக்க போறியா
வாடா நாளைக்கே வாடா நீ நீ நாளைக்கே வந்து பாத்தினாலு
ம்
நா வந்துட்டு எப்ப கீப்பிங் இதலா யா அன்னக்கி விட்டு குடுக்கவே மாட்டே தெளிவா அப்டி அழாக பர்ஸ் ஃபெக்ட்டா‌இருப்பே ஏமாத்தவு மா டெ எதுக்கு ஏமாத்திட்டு வெளாண்டு டு அவுட்டுனா அவுட்டு இல்லன்னா இல்ல அத விட்டுட்டு எதுக்கு ஏமாத்திட்டு
சின்ன ப சங்களா வந்தாங்களா வெளாட
ஆ யாராரு
சின்ன பசங்களா வந்தாங்களான்னே
சின்ன பசங்களா இன்னக்கி வெளியதா போயிருந்தே பந்து ஊருக்குல்லாயா.
உம்.
போயிருந்தப்போ வந்திருந்தாங்க ஒரு எட் எங்கலோட இருந்தப்ப வந்துருந்தாங்க ஒரு எட் ஆஹ எங்களோட இதுல வந்துட்டு டீம்முல ஒரு ஏழு ஏழு பேர் இருந்தோ. ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்சுல வந்துட். டு ஆளுங்க கம்மி அதனால அஞ்சஞ்சு பேரு. அஞ்சா. பவுலரு ஆஹா அஞ்சு அஞ்சு பேரு நா விக்கெட் கீப்பிங் போலன்னு பாத்த ஆளு கம்மியா இருந்தாங்க. அதனால அஞ்சஞ்சு பேரு. அப்புறோ அஞ்சஞ்சு. பேர் போட்டுட்டு. ஆப்போசிட்ல. கிபி நிக்கல அதனால ரெண்டு மேட்ச் போனதுக்கு அப்புறோ பசங்க வந்தானுங்க. வந்ததுக்கு அப்புறோ. கீப்பிங் போய் நின்னுட்ட. என்ன இந்த கையி கொஞ்சோ இதானதுனால ரெண்டு இதவு அடிக்க முடியல. எல்லா எதிர்பாத்தாங்க. ம்ச் அடிங்க அடிங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தான தெரியு டேய் நா அடிக்க மாட்டன்டா. நா விக்கெட் கீப்பிங் தாடா மெயினு எனக்கு பேட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ம்ச் ஏன்னா எதிர்பார்த்தானுங்க அடி பண்ட்டு. அதுதா நமக்கு கொஞ்சோ இது மத்தபடி எந்த பிரச்சனையும் நமக்கு இல்ல. ஆனா விக்கெட் கீப்பிங் எடுத்த எத்தன ஒரு ஃபஸ்ட்டு பாலு ஒரு ஸ்டெம்பிட்டு நல்லா இறங்கி பாத்த டக்குனு போட்டடிச்சுட்ட. இரண்டாவது பாலு கையில கேட்ச்சு. மூணாவது ஸ்டெம்பிட்டு. நாலாவது துரோவா அங். இருந்து அடிச்சாங்க அவுட்டு. ஆல் விக்கெட். எல்லாமே ஸ்டிம்பளதா அடிச்ச. எல்லா விக்கெட்டும் கீப்பர் நாதா எடுத்த. இப்ப நாதான்டா. ஊரோட மேல இருக்க. மத்தவங்க எல்லாருமே எனக்கு கீழதா.
ஆஹஹே.
ஆமா.
அப்புறோ எத்தன மணிக்கு போன எத்தன மணி விளாண்டு முடிச்சிங்க எத்தன மணி. சொல்ல வந்திங்க எவ்வளோ ரன் அடிச்ச.
அதா அதா நா வந்துட்டு அத ஒன்ன ஒன்னா கேள்றா ஏன்டா இப்படி கேக்கற. பொருமையாக்கேளு பதில் சொல். சொல்ற.
சேர் சொல்லு சொல்லு ஒன்ன ஒன்னா சொல்லு.
ஒடனா கேளு. கேளே ஹேஹஹஸ். ஹஹேஹீ.
சதான் ஒன்னன்னா இப்ப மறுபடியும் கேளு ஒன்னன்னா கேள்
ய எத்தன மணிக்கு போனா எத்தன மணிக்கு வந்த
ஹ் நான் வந்துட்டு இங்க ஈரோடுக்கு போயிட்டு உஹம் வந்துட்டுபஸ் புடிச்சு போயிட்டேன் ஆஹ் மேச்சு நட ரஊருக்கு போயிட்டு அஹ் ஒரு மூணு பத்துக்கு போனேன் மூணு பத்துக்கு போயிட்டு இப்பதான் ஒரு எட்டு ஒரு ஏழே முக்காளுக்கு பக்கமா அவ வீட்டுக்கு வந்தனே ஆனா நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு கொஞ்சம் இருட்டுக்கட்டுற வரைக்கும் விளாண்டுதா இருந்தோம் அடுத்து கேளு
அப்பா அங்கசாப்ட்டு போனியா இல்ல
இல்ல இல்ல மோர் வாங்கனே ஆ இங்க போயிட்டு கடல போ போயிட்டு மோர் குடிச்சா இன்னு நல்லா ஹெல்தியா இருக்கு எனக்கு வந்துட்டு இன்னு ஸ்டாமினா கெடைக்கு ஒரு மூணு மோர் வாங்கின சாப் ரெண்டு மோற அங்கேயே குடிச்சிட்டு ஏல் ரூவா சொ ன்னாங்க ரெண்டு மோற அங்கேயே குடிச்சிட்டு ஒரு மோர் பாக்கெட்ல வெச்சிட்டு அங்க போனோ ஒன்னே எறங்கணு ஒன்னே பஸ் விட்டு இறங்கணு ஒன்னேகுடிச்சுட்டே எனர்ஜி நல்லா இருன்ச்சி இன்னிக்கி ஆனா
உம் ஹிம் உம் அப்புறோ எத்தன பேர் வெளையான்டிங்க எத் எத்தன மேச் வெளையான்டிங்க
மேட்ச் ரெண்டு இன்னிக்கு மொத்தோ எட்டு மேட்ச் விளாண்டோ பஸ்ட் ரெண்ட்ல அஞ்சு பேர் வெளாண்டோ பஸ்ட் ரெண்டு மேச்ல அஞ்சு அஞ்சு இதெல்லா ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல அடுத்து ரெண்டா மேச்சுல ஏலு ஏலு பேரு வெலானு அதுல தா நா விக்கெட் கீப்பர் என்னோட வேலய என புடிச்ச விக்கட் கீப்பீங்கி நா வந்துட்ட மெயினா அப்டி சும்மா ஆனந்தமா இருந்துச்சி விக்கட் கீப்பீங் அப்டி
உம்
அடடா அந்த எல்லாரையும் விக்கெட்டு புடிச்சி கைல வந்து அப்டியே விக்கெட் எடுத்துட்டு ரன் அவுட் பாஸ் பௌலிங் பண்ணது டெம்ப் அவுட்டு நல்லா சூப்பரா இன்ச்சி அடடா என்ன டார்கெட் ஹையஸ்ட் டார்கெட் இன்னைக்கி என்ன தெரியுமா வச்சோம் ஆஹ் நாப்பத் த்தி ஒம்பது ஆ நாப்பத்தி ஒன்பது அம்பது அடிக்கனும் வச்சோம் அவுங்க நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூனோ எதோ சம்திங் அச்சாங்க
அந்த அளவுக்கு டார்கெட்டு அச்சிட்டோம் என்ன ஆனா நான் தான் அடிக்கில நான் சும்மா ஒரு டொக்கு தான் வசசேன் அவர் ஆப்போசிட்ல இருந்தவரு அடிடா அடிடான்றாரு என்ன கையில இதா இருக்குங்க அடிச்ச முடியாது து அப்படின்னே அப்புறம் பாத்துட்டு சேரி சும்மா டொக்கு தான் வைக்க சொன்னாரு டொக்கு வச்சா ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் வேணும் சிங்கிள் வச்சுட்டு சிங்கிள் தான் வேணும் சிங்கிள் மறக்கா வைய் அப்டினாரு சேரி நல்லா ஆடுறது தான் சிங்கிள் வைக்கலான்னு வச்சேன் சும்மா பேட் டொட்டேன் கரெக்ட்டா என் நண்பண்ட்ட இன்னொன்னு அண்ண தான் அவன் கையில கரெக்ட்டா கேட்ச் போயிடுச்சு அப்புறம் என்ன அவுட்டு தான் அப்புறம் வெளில வந்துட்டேன் நான் பாட்டுக்கு சேவனினு ஆடிருந்தா கூட ஏதோ ஆடிருப்பேன் சும்மா ஃபர்ஸ்ட் பாலே டொக்கு அடிடா நான் ஆடுறேன்ட்டு டொக்கு வச்சேன் அவுட் ஆயிட்டேன் ஒரே அசிங்கமா போச்சு ஹ வை இப்ப அடுத்து கேளு சொல்றேன் அப்புறம் விக்கி கேக்குதா சிக்ஸ் லைன்னா தள்ளி முன்னாடி வச்சிருந்த பந்தையம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தோம் கொஞ்சமாதான் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பேச பேச கிரிக்கெட்டு நான் கேட்டீண்ட்டு பாத்துட்டு இருந்தேன் அந்தாண்ட இருக்கிற ஒரு லைன்ல என்ன திடீர்னு சிக்ஸ்னா தள்ளி தள்ளி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு கேம் கிரவுண்ட் கேட்டதுக்கு அப்போதான் அங்க வாங்க அடிப்போம் தள்ளி தள்ளி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஒரிஜினல் கிரவுண்ட் எப்படி இருக்கும்மோ அந்த அளவுக்கு சிக்ஸை தள்ளி வச்சுட்டாங்க ஆனா நான் அடிக்கலை நமக்கு பேட்டிங்கு பவுலிங்கு ஃபீல்டிங்கு இதெல்லாம் வேண்டாம் நமக்கு எப்பவும் விக்கெட் கீப் இப்ப பேட்டிங் இறங்கனும்னா அடிக்கனம்னு எதிர்பார்ப் பாங்க சோ அது நமக்கு வேண்டாம் பவுலிங் போட் டாங்கனா விக்கெட் எதிர்பார்ப்பாங்க சோ அதுவும் நமக்கு வேண்டாம் ரன் எதிர்பாராங்க அதுவே விக்கெட் கீப்பிங் நின்னுடேனா எந்த வலம் தடாம கரெக்ட்டா புடிச்சுப்பேன் நேர் இதா கரெக்ட்டா புடிச்சுப்பேன் அந்த மதன்னைக்கு நாள் போச்சு விக்கி அவளோ தான் விக்கி என்ன இத்தன நாளு